தெர்ல வ
ம் வணக்கம் நல்லா இருக்குறே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நானு நல்லா இருக்கே
அ என்ன பண்றீங்க
இந்தா சாப்பாடு செய்யணு நீங்க
நானு ரெடி பண்ணிட்டிருக்க
அப்பிடியா இப்ப ரெடிபண்டே பேஸ்ரியா
ஆமா சப்பாத்தி
ஓகே ஓகே ஓகே அது எப்டி மேக் பண்ணிட்டே
அப்டியே ரெடி பண்ணிட்டே செய்ய வேண்டியதா
சேரி சேரி சேரி
ஆ
எப்பயச்சுன்ன சப்பாதி போடுவீங்களா இல்ல
எ எப்பயாது
ஹலோ புரியல பேசுற கேக்குதா உங்களுக்கு ஹலோ ஹலோ கேக்குதா உங்களுக்கு ஹலோ